ஹலோ
ஹலோ
சார் நா பேசறது கேக்குதா உங்களுக்கு
பே கேக்குது கேக்குது சொல்லுங்க தலைப்பே
தலைப் நேரம் பத்தி பேஸ்லா
நேரம் நல்ல தலைப்பு சொல்லுங்க சொல்லுங்க நேரம் ஓட்டுவது எப்படியா இல்ல நேர ல்ல காப்பாத்து வருவது எப்டி என்ன கேக்குறிங்ளா
இப்பதாங் சரிதாங்க இப்போ ஒரு நேரத்த கொடுத்தா அந்த நேரத்த உபயோகரமா யூஸ் பண்றது பொருத்துதான இருக்கு இப்ப நம்ம இன்னைக் விட்டா இந்த வேல இன்னைக்கு செய்யலானா செய்யலா இன்னைக்குவிட் நாளைக்கு செய்யலானா நாளைக்கு ஒருவேல செய்ய முடியாம கூட போகலா கிடைக்கிற நேரத்த யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தானே எந்த ஒரு இதுலையு
ஆனா எதிர்பாக்காத ஒரு வேல வந்ச்சுன்னா அந்த நேரத்துல அந்த எடத்துல வந்து யூஸ் பண்ண முடியாதுல்லங்க
பாக்கர வேல வந்ச்சுன் இப்ப தவிர்க்க முடியாத ஒரு ரீசனால நம்ம அதை பண்ணலா தப்புல்ல ஆனா வந்துட்டு இப்ப வந்துட்டு நாளைக் பரிச நாளைக்கு கால்ல படிச்சுக்கலா அப்டி சொல்ட்டு விட்டுட்டோ வச் ஆனா காலையே எலும்ப எலும்பவே இல்லன்னா நம்ம என்ன செய்வோ பரிச்சைல போய் ஒண்ணமே எழுதமாட்டோ இந்தமாரி இதே மாரிதா இப்ப நமக்கு இந்த டைம்ல இந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிட்லா இந்த டைம்ல இவங்ககிட்ட பேசிட்லா அப்டிங்கறது ஒரு என்ன சொல்றது அதுக்காக இனி நம்ம நாளை பாத்துக்லா நானு பச்சு பேசிக்லா அப்டின்றுந்தா சரிப்பட்டு வருமா சொல்லுங்க
இல்லைங்க அப்புல்லா கெடையாதுங்க இப்ப என்ன என்ன ஒரு கான்செப்ட்னா இப்ப வந்து நா இப்ப நா இப்ப நீங்க சொல்ல எக்ஸாம்பிள் சொல்ற நீ கா நா காலையில இருந்தே ஆக்சுவலா வந்து காலருந்து ஒருத்தங்க வந்து போயிருந்தாங்க அ மிஷ ஆளு எ ஃபங்கஷன் பேயிருந்தாங்க அப்ப வந்து நா வந்து ஒரு மூண் மணிக்கு முடிச்ட்டு வந்துடாங்க அவுங்க அதுக்கு மேல் நா என்னாச்சுன்னா எனக்கு நா கொஞ்சோ பிசி ஆய்ட பேயிட்டு வந்தா மதியானம் ஒரு டெத்து ஈவ்னிங் ஒரு டெத்து எல்லா அவுங்கோ அன்னைக்கு அவுங் கூட வந்து செரியாவே பேச முட்ல மீன்ஞ்சூலா கால டெத்துக்கு நேரத்லே ஒரு ஒரு எட்டு எட்டு மணி ஓ ஒரு ஒரு டெத்துக்கு பேய்ட்டு வந்த பேய்ட்டு வந்ட்டு அதுக்கப்பறம் வந்து காக் குளிச்சி கெளம்பி கொஞ்சொ வேல இருந்ச்சி வெளி வேலைக்குல வேலைல்லா முடிச்சோ வந்து திருப்பி வந்து அதுவுன்னூ அ ஈவினிங் வந்து இன்னொரு டெத்து அங்க போய் ரொம்ப லேட் ஆகிப்போச்சி இங்க ஆ நறையா மீன்ஸ் வேணுன்டு அந்த தவுக்க முடியாத விஷயங்கள்லதா போய் பண்ணி தான ஆவணும் இதுக்குல்லா போய் தான ஆவணும் சொல்லுங்க
தல்லயே சொல்லிட் ங்க இப்ப நம்ம தவிர்க்க முடியாத விஷயங்கள நம்ம வந்துட்டு தவறு சொல்ல முடியாது சரிங்ளா இந்த நேரத்த நம்ம கண்டிப்பா ஒண்ணும் பண்ண முடியாது சில வேல வேலைக்குனே பண்ணுவாங்கல்ல இப்ப என்ன செய்வாங்க ஃப்ரெண்ஸோட இருந்துட்டு ஆ இல்ல வீடு ம் கொஞ்ச பிஸியா இருக்கே அப்டி போய் சொல்லுவாங்கல்ல அதெல்லா வேனுன் பண்ற ஒரு விஷயோ தானே
இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு அப்படி யாருங்க உங்ககிட்ட வந்து வேணுன்ட்டு வந்து வெ விசேஷம்னு போய் சொல்லுவாங்களா
சொல்லுவாங்களங்க இப்ப வந்துட்டு இப்ப எங்க இருக்கீங்க அப்டின் கேட்டா கொஞ்ச வேலையா வெளியே இருக்கே இல்ல இது வரைக்கு இப்ப இப்பதா வேலையா வந்தே வீட்டு கெளம்பிடுவே அப்டினு சொல்ட்டு கூட ஒரு பத்தர அங்கே உக்காந்துப்பாங்க இல்ல ஒரு கூட இருவது பசங்க அங்க உக்காருவா அந்த மாரி நேரத்துல நெறைய நியே வேண்டி இதுல நறைய விஷயங்கள் இருக்கு நறைய நறைய விஷயங்கள் இருக்கு வீன் அடிக்கிறதுனா இப்ப என்ன இப்ப இவங்க கூட இருக்குற டைம வேஸ்ட் பண்றதூ ஒரு நேர வீனடிப்புகள்தா இப்ப இதுல இருந்து இந்த பஸ்ல இருந்து இந்த பஸ் அடுத்த பஸ் போற வரைக்குதா நமக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள நம்ம பேசிருவோப்பா இப்படி ஒரு என்ன பண்லா
என்ன பண்லானா நீங்க
அடுத்த ஸ்டாப்ல பேச்லா இல்லங்க நார்மலா சொல்ற பொதுவான ஒரு விஷயத்த சொல்ற
இல்லைங்க அந்த மாரி நா வந்து இந்தச் ஃபீல் நா வந்து அனுபவித்து நா வந்து இது பண்ணிருக்கே மீன்ஸ் நா ஃபஸ்ட் ஃபீஸ்டா ஏ ஆள்க்கூட நா ஃபோன் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க நா இங்கெருந்து வீட்ல இருந்து நா ஆஃபீஸ் போற வரைக்கு நா பேச முடியு ஆ சேரிங்களா ஆஃபீஸ் போய்து பேச முடியு சொல்ட்டு ஒரு வீட்ல இருந்து ஆஃபிஸ் போற டைமிங் ஒரு டைமிங் பேசுவாங்க அதுக்கப்புற என்ன பாத்திங்க வெச்சுக்கங்க டீ ப்ரேக் கரெக்டா ஃபை மிணி மணி கால் பண்ணுவாங்க ஃபை லந்து பத் து முடிச்சுடுவாங்க நடுவுல கால் பண்ணா திட்டு விழுகு வேல பாக்க வேணாமா அ அப்டி சொல்லி திட்டுவாங்க கரெக்டா லஞ்ச் டைம் நம்ம கால் பண்ணுவோ சேரிங்களா லஞ்ச் பிரேக்கா ஒரு கட்ட ஒரு மணிக்கு நா வேல நா வந்து ஃப்ரெண்டஸோட சாப்புட்டு இருக்கே ஆல்மோஸ்ட் எல்லா அவங்களே கால் பண்ணுவாங்க கட்டா லஞ்ச் டைம் எனக்கு கால் பண்ணி இது பண்ணுவாங்க கரெக்டா கரெக்டா ஒரு அஞ்சர மணிக்கு அவங்க கரெக்டா கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறோ ஆஃபிஸ் முடிச்சு கெளம்பச்ச ஒரு பத்து நிமிஷ டைம் இருக்கு பேசுறக்கு பஸ்ல போறப்ப அப்டி சொல்லிட்டு டைமிங் நோட் பண்ணீங்களா ஹலோ இப்பல்லா நீங்க வந்து நடந்து இந்த மாரி நடக்கும் போது நீங்க என்ன யோசிப்பீங்க சொல்லுங்க ஹலோ ஹோ அவரு கொடுத்து இருந்த டைமா அந்த மாரி வந்து பேசற்த பேச்
ம் ஓ அந்த அவங்க குடுத்த டைம நீங்க உபயோகரமா யூஸ் பண்ணிட்டீங்கன் சொல்ல வரீங்களா இப்ப
அந்த டைம்ல கரெக்டா பதினோரு மணிக்கு எப்படா பதினொரு மணி ஆகு வெயிட் பண்ணிட்டே இருப்பே அங்க உக்காந்துட்டு
ஆ அப்ப இது வந்துட்டு அப்ப வந்ட்டு எப்படா பதினொரு மணி ஆவு எப்படா ஒரு மெசேஜ் வரு அதுவு அந்த அந்த நேரம் அந்த நேரங்கள்லா எப்டி இருக்கு அப்டின்னு சொல் எப்படா பதினொரு எப்படா ஒரு டாக் மெசேஜ் வரு எப்படா ஒரு மெசேஜ் வரு இல்ல எப்படா ஒரு கால் வரு இல்ல எப்படா வரு
லிங்க அமைச்சு
பரவால்லைங்க அப்ப ஒரு மெசேஜ் தா அப்போ ஒரு மெசேஜ் எப்போ வரு அப்டி கறாங்கன்ன ஒரு மெசேஜ் போட்டனா டக்குனு கால் பண்ணிடுவா டங்கா பண்ணிலாம்
ஆமாங்க
கால் பண்ணணு கூட அவசிய கெடையாது ஒரு மெசேஜ் தா போட்டுருப்போ இப்ப என்ன சாப்டா லா அது நார்மல் மெசேஜ் தா வாட்ஸ்அப் கூட இல்லங்க அப்பல்லா ஒரு நாளு ஒன்ற நாள் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் தா மெசேஜ் விட டானு கால் வந்துரு சாப்டாச்சுடி நெட்லல்லா வராது டானு கால் தா கால் பண்ணி நா சாப்ட்டாச்சு அப்டிங்கற தான செரி நானு கண்டுக்கறதில்ல இப்ப இப்ப வந்தது எப்டி சொல்றது அப்ப இந்த அவுங்க நேர த்த வேஸ்ட் பண்றாங்க அப்டின் சொல்லா
ஆமா
இப்பெல்லா மெசேஜ் பண்ண கொஞ்ச கூட ரெஸ்பான்ஸ் இல்லங்க அது வேற விஷ்யோ சுத்தமா ரெஸ்பான்ஸே இருக்காது
அ
இப்ப ஆளு சாயங்காலோ மெசேஜ் போட்ருப்பாருங்க இந்த மெசேஜ் போட்டு கண்டிப்பா நம்ம மெசேஜுக்கு கண்டிப்பா திருப்பி கால் வரு இல்லங்க இந்த ஒரு மெசேஜ் போட்டுட்டு இந்த மெசேஜ்க் கண்டிப்பா கால் வரு அப்டின்னு கேட்டோல உங்ககிட்ட கால் வராது சொல்டே ஆனா ஒரு நாள் கூட வந்ததே இல்ல அப்பதா ஒரே மெசேஜ்ல டக்குனு கால் வந்துரு அப்ப அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா சொல்லுங்க
அதுதா பெஸ்ட்டு நா இல்லைனு சொல்லீங்க ஆ தெவசம் வந்து அந்த எப்டி சொல்லா நேரம் வந்து நமக்கு வந்து கோல்டு மாரி அப்ப செரிங்ளா ஆன இப்பவவ் இருக்கு
கவரிங் மாதிரியாங்க முக்கிக்கலாமா தங்க முலாம் பூசிக்கலாங்றீங்ளா
அப்டிலா இல்லைங்க இப்ப பிளாட்டினம்
ஓ அப்ப வந்துட்டு கோல்டு இப்ப பிளாட்டினம் அப்டிகிறிங்ளா அப்ப அது ஒரு வொர்த்தே இல்ல அதாவ்து பாத்தா அவ்ளக்கு பெருசா தெரியாது அப்டிகிறீங்க
பாத்தா பெருசா தெரியாதுன்ட்டு இல்ல ஆனா அதோட வேல்யூ அதிக தான கோல்டோட வேல்யூ அதிகந்தான அதுக்கு
வேல்யூ அதிகனு பாத்தா ஒன்னு பெருசா தெரியல இப்ப வந்து தங்கத்துக்கு தாங்க வேல்யூ அதிகோ எல்லாரு தங்கோ வெச்சிருக்கவங்களதா பெரிய விஷயமா பாக்குறாங்க அப்ப நீங்க தங்கத்த தொலைச்சிட்டீங்க அப்டிதான
தங்க தொலைக்கிலீங்க தங்கத்த கூட பத்திரோ வெச்சிருக்கங்க எதோ இன்னைக்கு ஒரு நாள் வந்து பேசமாவுட்டதுக்கு இவள கோவிக்கறாங்க அவுங்க அவுங்க
ஏங்க ஒரு நாள் இல்லைங்க ஒரு நாள் இல்லைங்க இங்கப்பாருங்க
இல்ல இல்ல நா கேக்றதுக்கு பதில் சொல்லுங்க ஏ ஆள் பஃங்க்ஷனுக்காக போனா ஆன அன்னைக்கு வந்து சேரில வந்து அவ்ங்க பயங்கரமா இருந்தாங்க அத நா சொல்லல அந்த எடத்துல பதிவு பண்ண நெனச் சே மறந்துட்ட நா இன்னைக்கு பதிவு பண்றே ஆ அத நா பதிவு பண்ணு அவ்ங்ககிட்ட கூப்ட்டு பாருங்க அதெல்லா அதுக்கூட டைம் இல்லாம இன்னைக்கு ஓடிருக்கே நா சோ அத சொல்றக்கூட டைம்ல்லாம ஓடிருக்கே என்ன விஷயன் கேட்டீங்கன்னா அவங்க அ ஆக்சுவலா அ என்னைய அவ்ங்க வந்து அவ்ங்க பஃங்க்ஷனுக்கு போனாச் கால்ல இல ப அ அரி பிரி காம சொல்லுவாங் தெரியிங்களா இத்தா அது தெரியுங்களா உங்களுக்கு அவசர அவசரமா கிளம்புவாங்க சொல்ட்டு அந்த மாரி கிளம்பி போவாங்க அங்க போய் எதுவுமே இருக்காது ஆன்லைன்லதா இருப்பாங்க நம்ம மெசேஜ் பண்ணுவோ கால் பண்ணுவோ கால் எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ண மாட்டாங்க அது எவ்ளோ காண்டாகு தெரியுமா
ஃபங்ஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க எல்லா ரிலேஷன்லா இருப்பாங்க விட்டா அவங்களே பேசி என்ன நெனைப்பாங்க அவங்களா எப்டி போய்ட்டு வராங்க ஒதிங்கிதா நிப்பாங்க கூட்டத்துக்குள்ளயே போமாட்டாங்க ஆனா என்னு போகணு அங்க போய். ன தலையை கட்டணு அப்டிங்கிறதுக்காக போயிட்டு அங்க போய் உக்காந்துருப்போ அங்க போய் கூக்காந்து ஃபோன் பாத்துட்டு சேரனு நெனைக்க மாட்டாங்க ட்டா அவங்களுக்கு ரீசன்ஸ் இருக்கும்கா நீங்க வந்து என்ன நெனைச்சிப்பீங்கனு அவங்கள பத்தி
ஒடு நைக்க மாட்டோங்க ஆ ஐயோக்கு என்ன இருக்கு நாம என்ன நெனைப்போன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து
அந்த நேரத்த வீணடிக்கிறாங்க
வீணடிக்கிறாங்க இல்லங்க அவங்க அங்க போயிருக்காங்க அங்க போயிட்டுங்க நமக்கு அவ மீன்ஸ் நம்ம அங்க போயிட்டு அவ நம்ம மெசேஜ் ஆன்லைன்ல இருப்பாங்க ஒடனே பாத்து ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா இல்ல அவங்க சொல்லாம புரிஞ்சுக்கணு இது எப்படின்னுகெல்லா டக்குலங்க நா எதாக சொல்லிதா கேட்ட இந்த மாரி வந்து நா எதாவது ஒரு பங்கஷன் போனா என்னைய வந்து எல்லா நோட் பண்ணுவாங்க எல்லா பண்ணுவாங்க அந்த எடத்துல வந்து நம்ம எதுமே பண்ண முடியாது அப்பின்னு சொல்லிருக்காங்க ஆ இருந்தாலு அந்த எடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் ஒரு கால் அந்த மாரி பண்ணம் போது வந்து பாத்தீங்கன்ன எவ்ளோ விஷியோ வந்து ஒரு ஒரு பாசிட்டிவா இருக்கு ஓகே அங்க போயும் கூட வந்து நம்மளுக்கு வந்து அவ்ளோ ஒரு இதா அந்த எடத்துல
எதுங்க டெத்து வீட்டுக்கு போறதா பாசிட்டிவா இருக்கணுனு சொல்ல வரிங்க
புரில
டெத்து வீட்டுக்கு போறது பாசிட்டிவா இருக்கான்னு சொல்லா வரிங்ளா
ஆ டெத்து வீட்டுக்கு போறது
பாசிட்டிவா இருக்கணுன்னு சொல்ல வரீங்ளா
பாசிட்டிவ் எல்லா இருக்காதுங்க இப்பென்னங்
ரொம்ப அமைதியா இருக்கீங்க நானே பேசுறே
நா யோச்சு யோச்சு பேசலீங்க நா பேசிட்டுதா இருக்கே என்னன்னா இப்ப டெத்து வீட்டுக்கு போறது வந்து பாசிட்டிவா இருக்குமானு நீங்க கேட்டீங்கள அதுக்கு வந்து என்ன என்ன ஆன்சர்னா பாஷ்டிவோ நெகட்டிவோ மீன்ஸ் ஆங்க நம் நா ரொம்போ எல்லாத்து வீட்டுக்குமே போக மாட்டேங்க இப்ப ஒரு நாலு வீட்ல ஒரு நாலு வ இந்த மாரி ஏ ஒரு துக்க சம்பவோ நடந்திருக்குன்னா எல்லாத்து வீட்லயு போயிட்டு நா எல்லாத்துக்கு போய்ல்லா இன்வால் ஆக மாட்டே நம்மளுக்குன்ன வந்து ரொம்பா எங்க அப்பா இருந்தா நெறைய பேர் வந்திருக்காங்க அவங்க யாரு கூட இருந்தாங்க அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு மட்டுதா போறது எல்லா வீட்டுக்கு போய்
போறதுல்லயோ அதையோ இப்ப அங்க போறதையே அதையே அதைய எதுவுமே தப்பு சொல்ல முடியாது நேரத்த வந்துட்டு எப்போ பொதுவா எனக்கு மனசுல ஒரு எல்லா இருக்குன்ன நா வந்துட்டு ஒரு ஒரு வருஷோ ஒருத்தத்தோட தேலத்த வீட்டு அடிச்சுட்டு இருக்க அவரு எனக்கு தெரியாது தெரிங்ளா
அப்பில்லா இல்லங்க அப்பில்லா வந்து யாரு யாரு யார் டைமூ வீணு நா வீணடிக்கல எனக்கு ஒரு மன அனா எனக்கு ஒரு கஷ்டமா தா இருந்துச்சு நா வந்து நா வந்து இவு இவ்ள நேரோ டைம் எடுத்துக்கிட்டனே மீன்ஸ் நா ஃபுல்லாமு போல பாதியோடயே வந்ட்ட ஏன் தெரியுமா நாளைக்கி நாளைக்கி மீன்ஸ் நா வந்து அடுத்தது வந்து நைட் நம்பளு நம்பளுக்கு வேல இருக்கு நம்ம அந்த வேல செய்யிணு அனா நம்பள நம்பி ஒருத்தங்க உக்கான்ட்டு இருக்காங்க அங்குருந்து நம்ப வந்து கெளம்பி நம்ம நம்ம கெளம்பி போயிட்டம்மன்னா அந்த வேல நம்மனா செய்ய முடியாதுன்னு சொல்ட்டு நா வந்து அங்கிருந்து அப்டி வந்ட்ட செரி இதுக்கு மேல போனா பனெண்டு ஒரு மணி ஆயிரு நீங்கெல்லா போவீங்க நம்பளாலா முடியாது ப்ரோ அப்டின்னு சொல்ட்டு நா கெளம்பி வந்ட்ட ம் அனா அவுங்களுக்கு இன்பார்ம் பண்ட்ட ஹலோ
சொல்லுங்க கேக்குது பேசிக்கிட்டுதா இருக்க நல்லாவே கேக்குதுங்க பேசுங்க
அதாங்க அப்ப தா எல்லார்த்துது அவங்கிட்ட அவங்ககிட்ட சொல்ட்டே நா வந்ட்ட. செரி பு்ரோ எனக்கு வேல இருக்கு நீங்க பாருங்க நா கெளம்பர ப்ரோ அப்டி சொல்ட்டு வந்ட்ட வாடா வெளி வன்ட்டு போலான்னு சொ இல்லல்ல நா கெளம்பர ப்ரோ எனக்கு வேல இருக்கு அப்டி சொல்ட்டு இல்லீனா நா வந்து அங்க ஆள் எல்லாரு போற பசங்கல்லா போற மாரி அவங் கூட எல்லா போயிட்டு வந்து இப்டி தொறந்துருப்பா மீன்ஸ் எல்லாத்துக்கு எல்லாரு போ மாட்டாங்க அனா இம்பார்ட்டனா போ வேண்டிய சுச்சுவேஷன் அது அனா போயிட்டு வந்துருக்கு எவ்ளோதா வேற எதுவு கெடையாது இது மாரி எல்லாத்துக்கு
ஓகேங்க நா வந்துட்டே அந்த இப்ப வந்துட்டு நா இந்த மாரி அதாவது நா மொதலே சொன்ன மாரிதாங்க தவிர்க்க முடியாத வந்தப்ப யாருமே அது ஒர் கா ரீசன் அது ஒரு காரணோ கேப்பாங்க என்ன அப்டி சொ ஓ ஓகே அது இப்ப தவிர்க்க முடியாத ரீசன்னா இதுக்கு எதுவுமே அவங்களால பதில் சொல்ல முடியாது ஓகே அப்படி சொல்லி விட்ருவாங்க டா பொதுவா நம்ம இன்னமு இது என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க மாதிரி இப்டி ஒருத்தங்களோட நேரடத்த வீணடிச்சிப்பா அப்டி எனா எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு நம்மா வந்து ஒரு வருஷமா ஒருத்தங்களோட நேரத்த ரொம்ப வீணடிக்கறமோ அவங்களோட இதையோ எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறமோ வே இது பண்றமோ வேஸ்ட் பண்றதா நேரத்த ரொம்ப இது பண்றோ நம்ம ஒருவேள வரல அ அவங்க நேரோ வேற மாதிரி இருந்துருக்கு அப்படிங்கற மாரி எனக்கு ஒரு எண்ணோ இருந்துகிட்டே இருக்கு இப்போ அதனால இப்ப இருந்துகிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இந்த எடத்துக்குலா நம்ம வரல அப்படிங்கற பட்சத்துல